ஹலோ சொல்லுங்க மேம்
மேம் நான் உங்க பையனோட கிளாஸ் மென்ட்டார் பேசுறேன் மேம் நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா நான் கொஞ்சம் உங்க பையன பத்தி பேசணும் உங்க கிட்ட
ம் சொல்லுங்க மேம் ஃப்ரீயா தான் இருக்கேன் சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்
ஆ ஒண்ணுல்ல மேம் கொஞ்சம் அவன் கிட்ட கொஞ்சம் ஆட்டிட்யூட் அதிகமா தெரியுது சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டிங்குறான் நம்ப சொன்னா அத வந்து திருப்பி என்னமோ அ சின்ன பையன் தான் ஆனா வந்து மொறைக்கிறான் நம்மள திருப்பி ரெஸ்ட் ரூம்ல போனா அங்க வந்து பாய்ஸ் எல்லாம் சேந்து ஒரே பிரச்சன அடிச்சிட்டு சண்ட போட்றாயிங்க கேட்டா இவன் பேர சொல்றாங்க சோ வந்து இதெல்லாம் நல்லாவே இல்ல கொஞ்சோ அதே மாரி ஃபுட்டு சாப்புட்றதுக்கு குடுத் தா அத வந்து தூக்கி தூக்கி ஜன்னல் வழியா தூக்கி போட்டுற அவனுக்கு புடிச்ச ஐட்டமா இருந்தா மட்டும்தான் சாப்புட்றான் இல்லன்னா மிச்சத்த தூக்கி வந்து ஜன்னல் வழியா கீழே போட்டுறான் அது ஜன்னல் வழியா கீழே போட்றது கரெக்டா டேரக்டா ஆஃபீஸ் ரூமோட ஹெட்டு அங்க மேல ஷெட்டு போட்ருக்கோம் அந்த ஷெட்டுல கொட்டி கீழே வரையும் வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிட்ச்சு மேம் பிரின்ஸ்பல் கூப்ட்டு செம்மையா என்ன புடிச்சு கத்துறாங்க நான் என்ன பண்றதுன்னே தெரில மேம் இவன் கிட்ட கூப்ட்டு சொன்னா கொஞ்சம் கூட அ நம்ப வந்து மிஸ்கிட்ட பேசுறோம் மிஸ்கிட்ட நிற்கிறோம் நம்ம தப்பு பண்ணோன்ற அந்த உறுத்தலே இல்ல மேம் அப்படியே நிக்கிறான் அப்டியே என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரில கோவத்துல அடிச்சா கூட அடிய வாங்கிக்கிறான் ரெண்டடி நான் இன்னைக்கி கோவத்துல அடிச்சு கூட அடிச்சுட்டேன் ஆனா வந்து அவ கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல சாரி மேம் அப்டின்ட்டு ஒரு வார்த்த கூட அவன் இன்னும் என்ன கேக்கவே இல்ல சாரி மிஸ் நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் தப்புதான் சொல்லவே இல்ல இவ்ளோ கூட சொல்லவே னா சாரின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லலால்ல அது கூட சொல்லல்ல மேம் இப்ப நான் என்ன பண்ணட்டும் நீங்க சொல்லுங்க
ஆக்சுவலா அவன் வந்து சாரி சொல்லாம ஆட்டிட்யூடா மொறைக்குரது இந்த ப்ராப்ளம்ல்லா வீட்லயுமே இருக்கு வீட்லயுமே நா கத்தும் போதும் அவங்க அப்பா கத்தும் போதும் வீட்ல அவங்க பாட்டி தாத்தா யார் கத்தனாலும் இந்த ப்ராப்ளம் அவன்கிட்ட இருக்கதான் செய்யுது அந்த ஆட்டிட்யூட மாத்திக்கோனு நாங்களும் தான் சொல்றோம் ஆனா இந்த ஃபுட்டல்லா வேஸ்ட் பண்றான் அப்டின்றது வந்து எங்களுக்கு ரியலா தெரியாது மேம் அதுவும் ஆஃபிஸ் ஹெட் அந்த ஷெல்டர் மேல பாட்றதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் தான் ஐயம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் அதுக்காக அவன வந்து கண்டிப்பா சாரி கேட்க சொல்றே அப்பாலஜிஸ் பண்ண சொல்றேன் ஆனா வந்து எல் கே ஜிலந்தே அவன் உங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறான் ஆனா எங்க இருந்து அவனுக்கு அந்த ஆட்டிடியூட்யசு பிஹேவியரும் எங்க இருந்து வருதுன்னே தெரில உங்க ஸ்கூல்ல சூஸ் பண்றதுக்கு காரணமே நீங்க டிசிப்ளின்டா பசங்கள கொண்டு வருவீங்கன்னு தா ஆனா எந்த எடத்துல அவன் வந்து இந்த மாதிரி மிஸ் ஆகுறானே தெர்ல பெரிய பொண்ணும் அங்கதா படிக்கிறா ஷீ இஸ் வெரி டிசிப்ளின் அண்ட் ஓபிடியன்ட் ஸ்டூடண்ட் உங்குளுக்குமே மேபி தெரிஞ்சிருக்கும் ஆனா ஏ இவ வந்து இப்டி இருக்க அப்டின்னு சொல்ட்டு எங்கலாலயுமே வந்து சஸ்பெக்ட் பண்ணவே முடில நாங்களும் டெய்லி திட்ரோ டெய்லி இதனால வீட்லயும் பிரச்சனதா நாங்களும் சொல்றோம் டீச்சர்ஸ் கிட்ட இப்புடி நடந்துக் காதண்ட்டு ஆனா கேக்க மாட்டிங்கிறா நீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்க மேம் அதே மாதிரி பாத்ரூம்ல வந்து ஏதோ சண்டை அப்டின்னு சொன்னீங்க ஆப்யூசா அது பசங்களுக்குள்ள சண்ட இந்த வயசு டீனேஜுங்கும் போது கண்டிப்பா சண்ட நடக்கதான் செய்யும் ஆனா அதுக்கு முழுக்க முழுக்க இவன் தான் காரணமா இருப்பான் அப்டின்ட்டு வந்து நீங்க இவன மட்டும் பிளேம் பண்ண முடியாதுல்ல மத்த ஸ்டூடெண்ட்சயூம் கேக்கணும் நீங்க அவங்க பேரண்ட்ஸ்கும் கால் பண்ணி பாருங்களே கொஞ்சோ
த்தரா நான் உங்க பையன் மே மட்டும் நான் வந்து பிளேமிங் சொல்லல நானு இப்ப கேங்கா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்காக தான் கால் பண்ணி நான் சொல்லின்ருக்க சேரி ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிடுவோம் எனக்கு இன்னும் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும் சொல்றதுக்குன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றேன் நான் எல்லாரோட நேமையும் நோட் பண்ணிதான் வெச்சிருக்கேன் எல்லாருகிட்டயூ எல்லாருக்குமே எல்லா பேரண்ட்டுக்குமே நான் கால் பண்ணதான் போறேன் மேம் ஆ ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட நான் சொல்லிட்லா ஏன்னா வந்து இவன் இப் டீர்கான்னா அந்த டீம்கே வெட்டு மாதிரி அங்க பிஹேவ் பண்றா சோ வந்து எப்டி சொல்றதுன்னா இப்போ டீச்சர்ஸ் எதாவது பேசுறாங்கன்னா பேக் சைட்ல இருந்து கமெண்ட் குடுக்குறது அவங்கள பத்தி கிண்டல் பண்ணி பேசறது இதெல்லாமே நடக்குது நான் வந்து எல்லாத்தையும் சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்கன்னு நான் எதுவுமே சொல்றது கடையாது ஒரு நாள் ந ஊ பிரின்ஸ்பல் ரூம் வரையும் கூட கூட்டு போயாச்சு அவன கூட்டு போயிட்டு் ஆ ஒரு ஆஃப டே ஃபுல்லா நீல்டவுன் போட்டுருந்தா ஆனா இவன் இங்க ஸ்கூல்ல நடக்குற விஷயத்த வீட்ல வந்து சொல்ல மாட் டான்றது நல்லாவே எனக்கு தெரியுது ஏன்னா சொல்லியிருந்தனா நீங்க எப்பயு எனக்கு கால் பண்ணிருப்பீங்க என்ன ஆச்சு மேம் என்ன ஏன் இவன் வந்து இப்டி இருக்கா என்ன பிரச்சன அப்டின்னு சொல்லிட்டு ஆனா வந்து அ நீங்க எதுவுமே கால் பண்ணலன் போதே நான் புரிஞ்சுகிட்டேன் ஓகே அ நீங்க வந்து ம் அவன் வந்து வீட்ல வந்து எதுவுமே க சொல்லவே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு அண்ட் நடுவுல கொஞ்சம் அவனுக்கு ஹெல்த் இஷ்யூன்றதுனால கொஞ்சம் எல்லா மெண்ட்டார்சுமே அவன்கிட்ட கொஞ்சம் கைண்டா இருக்கணும் அவகிட்ட ரொம்ப கோபத்த காட்டக் கூடாது ஏன்னா கொழந்த கொஞ்சம் உடம்ப முடியாத கொழந்த ஆனா அத வந்து அவன் ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டான் இப்போ உடம்பு நல்லாயிடுச்சு ஒன் இயருக்கு மேல ஆகுது இப்பயுமே அவன் வந்து அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே இருக்கான் நம்ப என்ன பண்ணாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க திட்ட மாட்டாங்க அப்டின்ற கம்ஃபர்ட் ஜோன் குள்ளயே இருக்கா அவன் சோ வந்து என்ன சொல் என் எனக்குமே நறைய வெரைட்டிஸ் ஆஃப் பசங்கள பாத்துருக்கேன் நறைய டைப் ஆஃப் பசங்கள பாத்துருக்கேன் ஆனா வந்து என்ன இவன ஹேண்டில் பண்றதே எனக்கு தெரில இப்போ நம்ப வந்து உக்காந்து கூப்ட்டு வெச்சு நல்லதனமா பேசுனா கூட ஓகே எல்லாமே லிசன் பண்ணிக்கிறான் கேட்டுக்குறான் ஆ நா கொஞ்ச நேரம் கழிச்சு சட்டுன்னு அத மறந்துற்றா அது அவனோட அந்த டைம் அந்த ஆக்ஷன் அப்ப என்ன வருதோ அத பண்ணி விட்டுற்றா சோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன ஹேண்டில் பண்றது சேரி நம்ப திட்டிட்டோம் அடிச்சிட்டோன்னா அதுக்கேத்த மாதிரி திருப்பி பிஹேவ் பண்றா எதுக்கு எப்டி பிஹேவ் பண்றான்னே ஒண்ணுமே புரிய மாட்டிங் கிது மேம் நீங்க கொஞ்சம் வீட்ல சொல்லுங்க பொறுமையா அடிக்கல்லாம் வேண்டாம் திட்டல்லாம் வேண்டாம் பொறுமையா உக்கார வெச்சு சொல்லுங்க ஏன்னா வந் து அவங்க அக்கா நல்ல பேரு எடுத்துட்டு போயிட்டா சோ வந்து அந்த நேம வந்து ந்து அவன் வந்து அப்டியே வந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்காக நான் சொல்றேன் மேம் சோ வந்து நீங்க கொஞ்சோ வீட்டுல நீங்களும் பேசுங்க சார் கிட்ட சொல்லி கொஞ்சோ சாரிமே வெளியே கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்லியா ஏன்னா இது மாரி பசங்க எல்லா அப்படிதான் ட்ரீட் பண்ண முடியும் நீங்க எடுத்தோ கவுத்தோன்லா திட்டுறதோ அடிக்கிறதோ பண்ணா இன்னும் வந்து வயலண்டண்டா தான் மாற செய்வாங்க அதனால கொஞ்சோம் எடுத்து பொறுமையா சொல்லி பாருங்க மேம் அவன் வந்து எப்படி சேஞ்சஸ் இருக்கா என்னன்ன ஸ்டடிஸ் வைஸ்மே கொஞ்சோ டல்லா இருக்கான் அவனுக்கு புடிச்ச சப் சப்ஜெக்ட்ஸ்னா ஓகே இப்ப படிக்கிறான்னா படிக்கிறத மைண்ட்ல வச்சுக்கிறான் அப்ப எழுதுறான் அவ்ளோதான் திருப்பியும் நெக்ஸ்ட் டைம் அத வைக்கும் போது ரீகால் பண்ணி எழுதணும்ன்றதே ஞாபகம் இல்ல திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா ஃபஸ்ட்ல இருந்து படிக்கிறான் மாதிரி படிக்கிறான் ச்சு சோ வந்து இதெல்லாமே கொஞ்சோ வந் ந்து லெக்கு ஆகுது அவன் விஷயத்துல கொஞ்சோம் சொல்லுங்க மேம் நீங்களும்
ஓகே மேம் கண்டிப்பா நானும் சொல்றேன் நீங்களும் அதே மாதிரி அவனுக்கு அந்த சாஃப்ட் கார்னர் எல்லா குடுக்காதீங்க கண்டிப்பா அவன் ஏதாவது தப்பு பண்ணானா அடிங்க கொ திட்டுங்க சொல்லுங்க அதே மாதிரி அவன் ஹப் அ டே பிரசபல் ரூம்ல நீல் டவுன் பண்றான்னு சொல்றீங்க எனக்கு ஒரு விஷயமும் சொல்லல ஆபியஸா அவன் சொல்ல மாற்றான் பி காஸ் எல்லா பசங்களும் வீட்ல வந்து எல்லாத்தையும் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்டா நீங்க எனக்கு கொஞ்சோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கலா அவன் ஏதாவது தப்பு பண்றானா உங்களால அப்பே சொல்ல முடியலன்னா கூட ஒரு மெசேஜ் கூட போடுங்க நான் அவன்ட என்னன்னு கேக்குறேன் ஹப் அ டே ஆஃபீஸ் ரூம்ல நீல்டவுன் போடுறத அப்டின்றது இட்ஸ் நாட் எ வெரி லிட்டில் திங் சோ நீங்க வந்து என்கிட்ட கண்டிப்பா நீங்க கால் பண்ணியோ இல்ல மெசேஜ்ஜோ போட்டிருக்கலா அது கூட நீங்க பண்ணாம எப்படி கொஞ்சோ பண்ணிருக்கல்ல
ச்சு நா இவன் வீட்டுல வந்து இன்பர்மேஷன் சொல்லியிருப்பான் அப்படின்னு நெனச்சேன் மேம் நானு ஆனா இவன் சொல்லலன்றதுனால சொல்லன்றது எனக்கு இப்பதான் பெரிய ஷாக்கா இருக்கு எனக்கு செரி அப்புறம் அதுக்கு அடுத்து அடுத்து நெறையா இயூஸ் ஸ்கூல்ல ப்ரோக்ராம் அது இதுன்று இருந்ததுனால என்னால வந் வந்து கன்வே பண்ண முடியிட்ட உங்க கிட்ட சோ அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் மேம் ஏன்னா நான் ஸ்கூல்ல நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு அவனோட கிளாஸ்மெண்டரா கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்திருக்கணும் ச்சு அதுக் கொண்டு வராம விட்டது என்னோட தப்பு தான் அதனால நான் சாரி கேட்டுக்கிறேன் இன் இன்னாலுயிவன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன ஸ்கூல்ல நடக்கற விஷயத்த எல்லாத்துமே வந்து உங்ககிட்ட சொல்ல சொல்லுங்க என்ன நடக்குது என்ன இல்ல நீங்களாவது உக்காந்து என்ன நடக்குது என்ன பண்ணுச்சு ஸ்கூல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு உக்கார வச்சு கொஞ்சோ ஃப்ரெண்ட்லியா கேட்டு பாருங்க அவன் என்னெல்லா சொல்றான்னு சொல்லுங்க அவன் உண்மயா சொல்றானா இல்ல அவன் மேல தப்பு இருக்கிறத ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்றத சொல்றானா என்னன்னு கொஞ்சம் பாருங்க மேம் மேனா பா அதெல்லா பாத்தாதா வந் ந்து நானும் உங்களுக் வந்து கூட ஹெல்ப் பண் நான் வந்து உங்க பையன் நீங்கதான் பாத்துக்கணும் அப்படின்னுலா நான் சொல்லல ஏனா அவனும் எனக்கு பையன் தான் எனக்கு இங்க இருக்க எல்லா பசங்களும் என்னோட பசங்க தான் எல்லாரோட ஸ்டடிஸும் செரி ஹெல்த் வாய்ஸ்ஸும் செரி எனக்கு அக்கறை இருக்கு அதனால தான் இவ் இவ்ளோ நேரம் உங்ககிட்ட வந்து பொறுமையா பேசிட்டு அவன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ச்சு ஏன்னா பசங்க உங்ககிட்ட எல்லா இருக்கறத விட எங்க கூடதான் டைமிங் நெறையா ஸ்பெண்ட் பண்றாங்க யார் யார் கேரக்டர் எப்படின்ட்டு எனக்கு நல்லா தெரியும் யாருக் க்கு என்ன புடிக்கும் ஃபுட்டுல்ல புடிக்காதுன் துன்றது நல்லா தெரியும் யார்கிட்ட எப்படி பேசினா என்ன காரியம் எப்படி நடக்கும்ன்றதும் எனக்கு நல்லா தெரியும் மேம் சோ அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அவன இப்படி பேசுங்க அவ கிட்ட இப்படி ஃபிரண்ட்லியா மூ பண்ணுங்க கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லின்று இருக்கன் மேம் மத்தபடி வந்து வந்து அவன பத்தி வேற எதுவுமே நம்ம கொற சொல்ல முடியாது ஒரு ஹெல்ப் கேட்டா ஒடனே பண்ணுவா போய் இத வாங்கிட்டு வாடான்னு சொன்னா ஒடனே பண்ணுவா பசங்களுக்கு பசங்க கிட்ட வந்து ஆ ஸ்டேஷனரி ஏதாது இல்ல இரைசேர் இல்ல பெண் இல்லன்னா ஒடனே குடுத்துருவா ஃபுட்டு ஷேர் பண்ணிக்கதா இருக்கட்டும் ச்சு எது எதுவா இருந்தாலும் அவன அடிச்சுக்க முடியாது அது அதுலயுமே அவன் தான் நம்பர் ஒன்னு கிளாஸ்ஸ பொறுத்தவரையிலு சோ அவ கிட்ட வெறும் ஒன்லி மைனஸ் மட்டும் கிடையாது பிளஸுமே நெறைய இருக்கு அதனால ச்சு அதையும் சொல்றேன் உங்ககிட்ட கிட்ட ஆ நீங்க வந்து ஃபஸ்ட் நல்ல விஷ்யத்த பேசிட்டு அதுக்கப்புறோ மைனஸ பேஸ்னீங்னா நல்லார்க்கு மேம்
ஓகே மேம் கண்டிப்பா நா பேசுறே அவே கிட்ட அதே மாதிரி ஸ்கூல்ல நெக்ஸ்டைம் என்ன நடந்தாலும் எனக் கொடுங்க அதே மாதிரி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டிருக்கு டெய்லி நடக்கற ஹோமர்க்ஸ் வந்து அவ டைரில கரட் ட்டா நோட் பண்ணிட்டு வர மாட்ரா சோ வந்து என்னால அவன கரெட்டா கைட் பண்ணி கொண்டு போக முடியில ஆப்யெஸா அவ ஸ் கூல்ல நடக்ற எல்லாத்தியு எங்கிட்ட சொல்லல்ல அது கண்டிப்பா எங்ளோட மைனஸ் தா ஆனா எல்லா பசங்ளு எல்லாதியு சொல்ணுன் நம்ப எதிர்பாக்க முடியாதுல ஆப்யெஸா இந்த ஜென்ரேஷன்ல சோ நீங்க வந்து சின்னதா அந்த டைரில ஒரு நோட் மாதிரி பண்ணி அனுப்பலா ஒ டெய்லி ஹோமர்க் ஆக்சுவலி எனக் வந்துட்டுதா இர்ந்துச்சு லாஸ்ட் இயர் வரியு இந்த இயர் வந்து எனக் கரெக்டா வர்லஸ் ப்போ அந்த ஹோமர்க்ஸெல்லா கொஞ்சோ ஒழுங்கா நோட் பண்ணிர்ந்தான்னா இனிமே கூட எனக்கு கொஞ்சோ பெட்டராருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா மேம் நா அத வந்து ஃபாலோ பண்றே மேம் கண்டிப்பா உங்ளோட பிரீஸியஸான டைமிங்க எனக்ஸ்பெ எங்கிட்ட ஸ்பென் பண்ணதுக்கு ரொம்ப டைங்ஸ் மேம் நீங்க அவ்ன கொஞ்சோ கைட் பண்ணுங்க நா வந்து நெக்ஸ்ட் ஏதாதுனா நா உங்ளுக் ஒடனே இன்பார்ம் பாத்தே மேம் இப்ப வெச்சிற்றே மேம் தேங்யூ மேம்